பாரு
ஆ நல்லா இருக் என் தம்பி நீ எப்டி இருக்க
ம் நல்லா இருக்கேக்கா
சாப்ட்டச்சா
ம் சாப்ட்டே நீங்க
சாப்புல்ல தம்பி காலேஜ் போயிட்டு வண்ட்டியா
இல்லங்க்கா இன்னிக்கு போல
ஏ இன்னிக் போல காலேஜ் இருக்குதானே
காலேஜ் இன்னிக்கு இல்ல எக்ஸாம் இல்ல எனக்கு அதனால நா போல
ம் ம் நார்மல் எக்ஸம்ருக்கராவாங்க மட்டு தா இன்னிக்கு காலேஜா
ம் ம்
ம்
எப்ப எக்ஸாமோ அப்ப போனா போதும்
ஓகே ஓகே பைனல் இயர் தான அப்பிடி போவாங்க
ம் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிச்சுன்னா யாருனாலு அந்த மாரி போலா
ம் அப்ப அந்த அட்டணண்ஸ் எதுவு இஷயூ இருக்காதா
செமஸ்டர் டைம்ல ல கிளாசே நடத்தமாட்டாங்க கா எக்ஸாம் மட்டுதா நடக்கு
அப்ப டைம் டேபுல்ஸ்ல எதுவு கிடையா சாரி அட்டனஸ்ல எதுவு
ம்ம் எந்த இயருக்கு டைன் டேபிள் போட்டுருக்காங்களோ அவங்க மட்டு போய் எழுதிட்டு வந்தா போது
ஓகே ஆனா கண்டிப்பா என்னைக்கு இதெல்லா தெரியது கெடையாது என்னோட காலேஜ் லைஃப்ல்ல ஃபுல்லா ம் நீத செமஸ்டர்னா எனக்கு ஏன்னனு தெரில நீங்க சொல்ற டோன்னு எனக்கு தெரில ம் செமஸ்டருக்கு அந்தந்த டைன்டேபுல் போய் எக்ஸாம் ஏழுதிட்டு வந்த போதுகிற எனக்கு தெரியல எனக்கு இதெல்லா புசாதா இருக்கு
அப்ப நீங்க வேற என்னதா பண்ணுவிங்க காலேஜ்
காலேஜ் ஜிங்கிறது வந்து எனக்கு டீச்சர் ட்ரைங் தா பண்ணே டூ இயர்ஸ் டீச்சர் ட்ரைங் கண்ணு தெரியாத கொழந்தைகளுக்குகாண டீச்சர் ட்ரைனிங் ஆ அதுவு இல்லாம இன்னொன்னு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டோமா ஹாஸ்டல்தா எனக்கு அது அனால எனக்கு இந்த சமஸ் ஸ்டர் செமஸ்டர் ஹாலிடேஸ் அது மாரிலா எதுவுமே கெடையாது அது எங்களுக்குகோஸ் ஸூல் மாரிதா இருந்திச்சி யூனிஃபாம்தா இன்னொன்னு அது ஒரு மடம் அந்த விவேகானந்தர் இருக்காங்க இல்லையா அவங்களோட அவ் உங்கள பின் பட்ரவங்களோட மடம் அது இப்போ எங்களோட ப்ரோபர்சியே நாங்க அண்ணன்தா கூப்புடுவோ எங்க டீச்சர்சையாவே நாங்க அக்கா அப்படிதா அண்ணா அண்ணாத நபா அங்க இருக்க எல்லரையுமே அண்ணா அண்ணாதா கூப்புணு அதனால அனால அது அப்பிடிதா போச்சி ஆ எங்க பிரரெண்ட்ஸ் கூல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணு
அப்பனா நீங்க காலேஜ்வுட்டு வந்தனுக்கவே மாட்டீங்க கட்டடிடுச்சீங்களா இல்லயா
கட்டடிக்கறதலா சான்ஸே இல்ல கட்டடி எங்களுக்கு மோஸ்சா சாட்டர்டே சண்டேஸ் லீவ் இருக்கு ஹாஸ்டல இருக்கவங்க எல்லோரு ஒன்னா சேந்து வெளியில போய்ருக்கோ ஆ எங்கயாது ஷாப்பிங் போறதோ இல்ல சினிமாக்கு போறது அது மாரி போய்ருக்கோ காலேஜ் டைம்ல கட்டடிச்சிட்டு போறங்கறதுக்கு ஆப் சனே கெடக்கல இஞ்சி மிஞ்சி போனா தலவலிக்குதுனு ரூம்லே வேணா தூங்குவோமே தவிர கட்டடிச்சிட்டு வெளில சுத்துறோங்கற மாரி ஆப்ஷன்ஸ் கெடையாது
ஜெய்ல்னு சொல்ட்டப்பற எப்டி கட்டடுப்பீங்க
ஜெய்லா
ஸ்கூல் மாரி ப்ரோட்ட கல இருக்குமோது எப்டி கட்டடுப்பீங்க
ஆனா எங்களுக்கான ஃப்ரீடம் இருந்துச்சு ஆ என்ன சொல்றது நம்பளுக்கு ஸ்கூல் மாதிரினா இந்த யூனிஃபார்ம் மெத்தடுக்கு சொன்ன ஸ்கூல் மாதிரி இருக்கும் ஆ ஹாஸ்டலுக்கும் க்ளாஸ் ரூமுக்கு என்ன ஒரு சும்மா ஒரு கொஞ்ச ஒரு ஹண்ட்ர்ட் மீட்டர்ஸ் தா இருக்கு ஹாஸ்டலுக்கு அதுக்கு ஓ லாங்கா சுத்துறது அப்டி எது இல்ல ஆனா எ ஃலைப்லவே எவர் கிரீன் டேஸ்சு கேட்ட அது காலேஜ் ஃலைப் தா எனக்கு ஒரு நல்ல அக்கா கெடச்சாங்க நல்ல அண்ணா கெடச்சாங்க நல்ல ஃப்ரெண்டு கெடச்சாங்க ஆ ஏனா அம்மா வீட் க்லேஃப் ஃபுல்லா ரசிக்கேன் ரசிக்கேன் வளந்து க்கு அப்புற காலேஜ் லைஃப் ஹாஸ்டல்ங்கபோது எவ்ளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணோ ஏனா அம்மா லா இப்டு பொம்பள புள்ளய இப்டிதா வளக்கணு ஸ்டிட்டா இருக்கணு அப்டியே வளத்தாங்க வீடு ஸ்கூலு வீடு ஸ்கூலு வீடு இங்க வந்ததுக்கப்பற கொஞ்ச ஃப்ரீடம்மா அத ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டோ
நல்ல காலேஜ் தா
நல்ல காலேஜ்தா அ எங்களுக் கெடச்ச டைம்மு நாங்க நல்ல யூட்டலைஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோ ஃப்ரண்ட்ஸ் நல்ல ஃப்ரண்ட்ஸ் இன்னமு கூட ஏ ப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலா கான்டக்ட்ருக்கு அ போன மாச கூட ஏ ஃப்ரெண்ட்ஸ்லா வந்துட் போனாங்க என்னோட பொண்ணு ஃபங்ஷனுக்கு வந்துட்டு போனாங்க நல்லாருக்கு
அப்பற
அப்பற நீங்கதா நீ கேளுங்க நா சொல்றே என் காலேஜ் லைஃப்ப பத்தி கண் க்ளாஸ்சுனு நீங்க கேட்டீங்கலா கட்டடிச்சு டிக்லானு க்ளாஸ் ரூம்முனு கட் அடிச் கெடையாது சாட்டடே சண்டேஸ்ல வெளியல போவோ சினிமா போய்ருக்கோ ஷாப்பிங் போய்ருக்கோ அங்க தீம் பார்க் இருக்கு தீம் பார்க் அது மாரி வெள்ள போய்ருக்கோ க்ளாஸ் கட்டச்சது கெடயாது இன்னொன்னு எங்க க்ளாஸ்ல நாலே பேரு ஹலோ
நாலே பேரு பெரிய இஷ்
ஆம்மா எங்க க்ளாஸ்ல நாலே பேரு அதுல ஒரு அண்ண பிளைண்டு எப்போதுமே அவங்களு ஒன்ன ரைட் ஹண்டாவே இருப்பே அண்ணாக்கு எழுதி தரது அண்ணாக்கு ரெக்கார்ட் சொல்லி குடுக்குறது சோ எனக்கு எல்லா வொக்குமே நா டபுளா பண்ணனு அண்ணாக்காக அதனால எனக்கு கரெட்டாவு இருக்கு அங்கியு சின்சியர் ஸ்டூடண்ட் தா டிஸ்டிங்ஷன் தா பாஸ் பண்ணது சோ அப்டியே போச்சு
க
ம்
முடியாது எங்க காலேஜ்ல ஃபிஃப்ட்டி சிக்ஸு எங்க கிளாஸ் டென்த் மட்டுமே
கிலியா
ஏ கிளாஸ் ல
எப்டி டீச்சர் சொல்லி மேம் சொல்லித்தரதெல்லா புரியு அவ்ளோ
நாங்கதா கெவனிகவே மாட் டம்மே
ஆ
ட்ரே ஆளுக்கு ஒரு பக்கோ பேசினே இருக்கவ்ங்க அவ்ங்க பாட்டுக்கு கத்தினே இருக்கவ்ங்க
எப்டி மைக் வச்சி கத்துவாங்களா
அவ்ங்க மொத்தமா கத்துவாங்க
ம் இல்ல மைக்ல எல்லாமே ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டூடண்ஸ்க்கு காது கேக்குமா
ம் நல்லாவே கேக்கும்
ம் அப்பறோ செரி செரி இது நீங்க கோ எட் ட இல்ல கேள்ஸூமா பாய்ஸ் மட்டுமா கோயெட் காலேஜ் எங்கதும் கோயெடு தா ஆ எல்லாரையுமே அண்ணா அக்கானு கூப்பறதுனால அது எல்லா ஒண்ணுதா அ ஸ்டாப்சே நம்ம அண்ணாக் கண்ணா கூப்புண்ணு கூட படிகிறவுகளையுமே அண்ணா அக்கான் தா
நல்ல காலேஜ்
ம் அந்த டிசிப்ளினோட ஒழுக்கத்தோட சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு அல்டிமேட்டாருக்கும் நா அங்க போய் தா நல்லா வெய் போட்டேன் மணி அடிச்சா சோருங்கற மாரி சாப்பாடெல்லா சில பேர் சொல்லுவாங்கல்ல ஹ காலேஜ் ஹாஸ்டல்லா சாப்பாடு நல்லாருக்காது ஹாஸ்டல் சாப்பாடே புடிக்காது அப்டின் சொல்லிட்டு இங்க எனக்கு அந்த இஷூஸே கெடையாது கா ஹாஸ்டல் போய் தா நா நல்ல வெயிட் போட்ட
வீக்லி ஒன்ஸ் நான்வெஜு ஃபுலா வெஜு
யாருக்கு
உங்களுக்கு
இல் நா அதா மடம்னு சொல்டன்ல நான்வெஜ்லா கெடயாது
அப்பா உங்ளுக் புடிச்ச சாப்பாடு என்ன ஹஸ்டல்ல
ஹாஸ்டல்ல அ டூஸ்டேஸ் டூஸ்டே பருப்பு நெய் பருப்பு அப்பளம் போடுவாங்க ரைஸு விப் பப் ப்ளைன் டாலு நெயி அப்ளம் அதுஸ் டூஸ்டே சூப்பராருக்கும் புடிகாத சாப்பாடுனா சாட்டர் டே-சாட்டர்டே பிரட் போடுவாங்க வெறு பிரட்டு டோஸ் பண்ணி அதுக்கு வெஜ்டேபில் குருமானு ஒன்னு வப்பாங்க எனா எனக்கு பிரட்டு சாப் பொதுவா அப்டி பழக்கல்ல அது அதுனால அது கொஞ்சோ அஜ்ஜஸ் பண்ணிக கஷ்டமா இருந்துச்சு மத்த ஃபை டேஸ்ஸுமே ஃபுல் மீல்ஸு ஃபுல் மீல்ஸ்லே எல்லாமேருக்கு சாதம் சாம்பார் காரகொழம்பு ரெண்டு பொரியல் அப் லம் நெய்யு சோ ஐ லவ் நெய் எனக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கு ஆ நல்லாருக்கு இன்னொன்னு எல்லாரு ஒன்னாதா போய்வோ என்னாதா ஒக்காந்து சாப்டுவோமா பிடிச்சுட்டு நல்லாருக்கு
நல்ல சாப்பாடு
ஆமா ஆனா எவ்ரிடே அதேனா கூட டேஸ்ட் மாறாது நல்லா சுட சுட நல்லாருக்கு நல்லா சாப்டோ
இன்னைக்கு லீவ் அக்கா உங்களுக்கு ஒர்க்கு வீட்ல இருக்கீங்க போல
இன்னைக்குதா லீவு லீவ் போட்ருக்கே
ஓகே அப்ப இன்னைக்கு உங்களுக்கு டே டு டே ஒர்க்கு
டே டு டே ஒர்க் எதுவுமே பண்ணல உக்காந்து எங்குட்
லீவ்னா எவி ஒர்க்கா இருக்கோனு நெனச்சே மொத்தமா எடுத்து பெருக்கி கிளீன் பண்ணி வெச்சிருப்பீங்கனு
ஓர்க் இருக்கு ஆனா எங்க வீட்ல பெரியவங்க யாரு இல்லாதது நாலிக்கு ஏ செய்யல ஏன் செஞ்ச அப்பிடினு கொஸ்சின் பண்ண யாருமே இல்லலியா அதனால நானா போய் செஞ்சாதா ம் அதனால இருக்கு இப்பவே நீங்க ஏ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கனா என்னக்கா வீடுப்பிடி வெச்சிருக்கீங்க அப்பிடினுதா கேப்பீங்க ஆனா இன்னு செய்யல செய்யணு
ம் கால்ல சாப்பாடு என்ன செஞ்சீங்க
ம் மார்னிங் என்ன பண்ணே தோச மார்னிங் தோச மத்தியானத்துக்கு மத்தியானத்துக்கு வாழக்கா பொரியல் முருங்கக்கா போட்டு புளிக்ககொழம்பு சாதம்
ம் நை ட்டு தோச காலில தோச அதிகமா மாவுருக்கு
ல்லா நானு எங்க வீட்லயு கஞ்சி குடிச்சிட்டோ நேத்து சாதம் மீதி ஆய்டுச்சு சோ கஞ்சு குடிச்சிட்டோ பசங்களுக்கு மட்டும் தோச தோசயு ஒரு டம்ளரு பெப்பர் மில்க் மெளகு போட்டு கொஞ்ஜோ ரெண்டு பேருக்குமே காஃப் இருக்கு அதனால மஞ்சத்தூள் போட்டு நம்ம குடிப்போலியா மஞ்சதூள் பெப்பர் போட்டு அவ்ளோதா அதுக் ஒரு டம்ளர் பாலு ஒரு தோச சாப்புட்டு கெளம்பிட்டாங்க நாங்க அதுக்கப்றோ கஞ்சி சாப்டோ இப்ப மத்தியான்துக்கு இருக்கு இன்னு சாப்பில
வாழக்கா கூட்டு
ஏஸ் முருங்கா புளி கொழம்பு சாதம் அவ்ளோதா ஆமா
நல்ல சாப்பாட்
நீங்க என்ன சாப்டீங்க
சாதம் பருப் கொலம்பு கேரட் சாதம்
கேரட் சாதம் ஓகே ஓகே யார் ப்ரேப்ஷன் நீங்களா அம்மாவா
அம்மா காலில் இருந்து செமா வரூக்கு சாப்புட்டு தூங்கிட்டே மறுபடிய எழுந்து சாப்புட்டே
பெரிய வொர்க்கு இதுக்கே அவார்டு கொடுக்கணும்
சொல்ல போனா நல்ல வருக்கு
ஆ நல்ல வர்க்கு தா மணிக் வேல தூங்கறதுக் ஒரு கிஃப்ட் வேணும்
அந்த மாரி கிஃப்ட் கெட்ச்சுச்சி அண்ணி
ம் இ மோஸ்ட்டா யூஸ்வலா மத்தியான சாப்ட்டுதா எல்லாரு தூங்கறவங்கள கேள்விப்பட்டுருக்கே காலையல சாப்ட்டு தூங்கறவங்களும் இப்பதா கேள்விப்படறே
ம் அப்டிதா தூங்கிட்டே ம் ஆமாக்கா
ம் காலேஜ் போயிட்டு படிச் படிச்சு நைட்ல்லா இப்வந்து கண் முழச்சு படிப்பீங்க போல
அப்டியல்லா இல்ல
ம்
தூங்கனோன் தோணுச்சுன தூங்கிருணு
ஆ ஓகே இல்ல ஆமா அது உண்மைதா எனக்கெல்லா கோவ வந்துச்சுன்ன தூங்கிருவே கோவம் வந்தா கோவத்த எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அழுகணு இல்லனா கத்தணு இல்லன்னா தூங்கிரூணு நா தூங்கறத நெறைய செய்வே உரிமை இருக்கவங்க எங்கிட்ட கத் த்திட்டு அழுதுருவே ஆனா சில அஃப்ஷியல்ஸ் எங்கிட்ட நம்ம பேச முடியலன்னு வச்சுக்கோங்களே அழுதுட்டே வந்து தூங்கிரூவே
ம்
கோவத்த கண்ட்ரோல் பண்ண இதுதா நா யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் நல்லா ஸ் தூங்கிருவே
துங்கரது நல்லது தா
டூ டு த்ரீ இயர்ஸ்ல நமக்கு அந்த அந்த கோவம் கொஞ்ச கொறைஞ்சிரும் ஆ அப்டியே போயிடு
உம்
சரி தம்பி பாருங்க திரும்பி சாப்டீங்கள்ள மறுபடியு தூங்குங்க பாய்
உம் பை
சேரி தம்பி வெக்குறே
என்